ஹலோ தோயி
ஆ சொல்லு தோழி
வணக்ககு தோழி இன்னா பண்றீங்க
சும்மாதா ஈக்க
ம் ஸ்கூ லைஃப்லா ப எ உங்க ஸ்கூல் லைஃப்லா ஷேர் பண்றீங்ளா தோழி
ம்
ஸ்கொல்லுங்க தோழி
பண்ற
ஆ நாங்க ஸ்கூல் அதா நா ஸ்கூல் படிக சொல்லோ எப்டிப்டி இருந்தீங்கன் சொல்றீங்ளா
சொல்ற
தொல்லுங்க தோழி
ஆ டுவல்த்து பத்தி சொல்ட்டா
ஆ சொல்லுங்க டுவெல்த்து பத்திதா
ம் ம் இங்க ஆறு டீச்சரே
கேக்குதா தோழி
அ
இருங்க நாலசு நா சொல்ட்டுமா எங்க ஸ்கூல் படிக் சொல்ல நந்ததல்லா
சொல்லு
அஹா அத்தா நாங்க எங்க க்ளேஸ்ல பதினேழு பேர் தா இர்ப்போ தோழி
ம்
ஜால்யா விளையாடுவோ இந்மேரி ஃப்ரீ ப்ரீட்லா கட்சிச்சினா குடோ எந்த டீச்சஸ்கோ குடுக்கு மாட்டோ
ம்
அ ஜால்யா ரொ ஜாலியா ஃபன் தா பண்ணுவோயி
ம்
நெ எக்ஸாம் குடோ பாத்து பாத்துலா எல்துவோ இந்மேரி சாதய் ஆ மிட்டம்ல்லா வந்துச்சின்னா குடோ நீங் அந்த மேரி பண்ணுவீங்ளா
ஆ நாங்களு பாத்தா எழ்துவோ
ஆ இந்த தேர்வுல்லா புஞ்சுட் ஒனே அங்க போய் ஜூஸ்ல்லா குடிப்போ ஃப்ரெண்ஸோட அதுல்லா நல்லா இர்ந்துச்சு இப்ப போய் அந்த லைஃப்ல்லா போ முடியுமா
ம்
ஆ நீங்க எப்டி என்ஜாய் பண்ணீங்க தொழி உங்க டுவெல்த்து லைஃப்ப
நாங் கூட நல்லாதா என்ஜாய் பண்ணோ
ஆ
சாரெல்லா கலாய்ப்போ
அ நாங்க கூட கலாய்ப்போ ம் இந்த மேக்ஸ் மிஸ்ஸு தா வெச்சு செய்வோ நாங்கல்லா எனக்குலா அந் மிஸ்ஸே புடிக்கே புடிக்காது சும்மா அ அது பா அது பாத்தால எல்லா பசங்களு பயந்து ஓடுவாங்க
ம்
டெட்ர்ரா இருப்பாங்க அந்த மிஸ்ஸு
ம்
எனக்கு கொஞ்சு தா புடிக்கு மேக்ஸு அந்த மிஸ்ஸ கூட கொஞ்ச தா ரொம்ப புடி கொஞ்சோ புடிக்கு
ம்
எனக் கம்ப்யூட்ரு மிஸ் தா புடிக்கு எனக்கு உங்குளுக்கு
எங்களுக் கம்ப்யூட்டரு மிஸ்ஸு புடிக்காது
ஏ தோழி கொடும் பத்துவாங்ளா தோழி உங்கள
ஆ அ எல்லாரியுமே ஒரு நாள் மாட்டி வுட்டாங்க எச் எம் கிட்ட
ஆ
ஏ எச் எம் கிட்ட அதுலருந்து புடிக்கற்தில்ல
ஆ
உஹ
எனக்கு புடிக்குந் தோழி கம்ப்யூட்டர் மிஸ் கம்ப்யூட்டர்லெல்லா அ கொஞ்சி இதுவ்லா செய்வோ கம்ப்யூட்டர்ல வ அ ஸ்கிரீன்லா போட் ட்ரு எதனா நட் நட்த்த சொல்லுவாங்க நல்லா இருக்கு தோழி இந்த வேதியலுக்கு வருவாங்களே வேதியல் தெரியிமா தோழி கெமிஸ்ட்ரி
அ
அந்த பீரியடு வந்தாலே தூக்கு தூக்கமா வரு உங்குளுக்கு
எனக்கு அப்டி இல்ல நல்லாதா இருக்கு
எனக் புடிக்கே புடிக்காத் தோழி அ
ம்
அந்த டீச்சருமே எனுக் புடிக்கே புடிக்காது அந்த டீச்சரு வந்தாலே க்ளாஸ் உள்ள வந்தாலே தூக்கொந்தா வரு உங்களுக்கு
எங்களுக் நல்ல தா இருக்கு ஃபிசிக்ஸ் சாரு வந்தாதா சிர்ச்சின் னிர்போ கலாய்ச்சினிருபோ
நடுவ்ல இந்த ஹோம் ஒர்க்குல்லா கூட வேற ஹோம் ஒர்க் எத்து எழ்துவோ ஃபிசிக்ஸ் சார் வந்தா கூடோ
ம்
இந்த டென்த்து லைஃப் கூட நல்லா இந்துச்சு தோழி உங்கிள்து
ம் எங்கள்து கூடோ
இப்பதா கொஞ்சோ இதுவாகுது
நாங் படிக் சொல்ல அம்பத்தஞ்சு பேரு
ஆ
நல்லாந்ச்சு அப்பவே
இந்த கலை திருவிழா எல்லா வரு தோழி நாங்கெல்லா போய் பாப்போ வருஷத்துக் ஒரு தடவ
ம் ஃபோன்ல எத்து வாங்க ஸ்கூல்ல
ஆ ஆ ஸ்கூல்லேயே டான்ஸ்ல்லா ஆடுவாங்க தோழி அதெல்லா பாத்துக்கிறீங்ளா
ம் நா எது ஆட மாட்ட எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தா ஆடுவாங்க
ஆ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆட்னாங்க தோழி
ம்
அ நல்ல பிளாக் கலர் சாரீ கட்டின்னு சூப்பரா ஆட்னாங்க தோழி எல்லாருமே பாத்தாங்க
ம்
உங் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா ஆடிக்கிறாங்களா தோழி
ஆ ஆடிக்கிறாங்க
என் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா ஆட சொல்ல எல்லாருமே பாத்தாங்க ஸ்கூலே பாத்துச்சு தோழி சூப்ரா ஆட்னாங்க அந் மேரி யாருமே ஆட மாட்டாங்க என் கிளாஸ்ல கூடோ பாட்டு போட்டு வுட்டா ஆடுவோ தோழி டான்ஸு அத்ல ஒரு பொண்ணு ஆடு தோழி செம்மையா ஆடு
ம்
சூப்பரா ஆச்சி அது பாத்துட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டூ ஆட்னா எல்லாரு எப்டி ஆடுவாங்ளோ அப்டிலா ஆடி கத்துப்பாங்க நல்லா காம்டியா இருக்குந் தோழி இந்த லைஃப்லா ரொம்ப மிஸ் பண்றோ
ஆ
டான்ஸ் மட்டுதா நடக்குமா தோழி வேற எதனா நடக்குமா உங்க ஸ்கூல்ல
எல்லா டான்ஸு ஆ கட்டுரைப் போட்டி
ம்
டிஸ்டிக் லெவல் ஆ அதெல்லா இருக்கு நாங்க யாரு எங்க க்ளாஸ்லருந்து போ மாட்டோ
ஏன் தோழி
ஏன்னா நாங்க படிக்கிற பசங்கோ
பசங்களா தோழி
ம்
ஊன் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா கூடோ நல்லா படிப்பாங்ளா தோழி
ம் படிப்பாங்க
நா எங்க ஸ்கூ என் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா கூடோ நல்லா படிப்பாங்க தோழி
ம் ம்
ஆ என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு் தா தோழி மேக்ஸ்ல செகண்ட் மார்க்கு டென்துல உங் ஃப்ரெண்டு யார்னா அந்த மேரி இருக்குறாங்களா தோழி தோழி
ஆ எங் ஃப்ரெண்ட்ஸுங்கூட நெறைய மார்க் எடுப்பாங்க
ஆ நல்லா அ டென்த்லல்லா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோ தோழி டென்த் ஃப்ரெண்ட்ஸ் லா இக்குறாங்ளா தோழி பேசுறாங்களா உங்க்கிட்ட
ஆ ஹா ஆ கொஞ்ச பேர் இருக்காங்க கொஞ்ச பேர் பேர பேசற்துல்
ஆ ஏங்கிட்ட வந்து ஒருத்தர் கூட பேசற்தில்ல தோழி டென்த்துல பழகுனவங்க யாருமே ஆனா லவல்த்து வந்தோனே ஜாலியா இருந் ஆ
ஒர் பொண்ணுக் கல்யாணோ ஆயிச்சு டென்த்து பா டுவெல்து தா சி குரூப் படிச்சா அவளுக் கல்யாண ஆயிச்சு
ஆ போயிட்டு வந்தீங்களா தோழி
ஆ ஆஹா போல அவ ஏ அவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லனால போல
ஆ ஏ போயிட்டு தா வர்றது தோழி இல்ல ஊ ஃப்ரெண்ட் யார்னா போனாங்களா
ஆஹா ஏ ஃப்ரெண்டு கூட போல ரொம்ப லாங்கா இந்துச் என்னாடு போல
ஆ யா டூர்லா இட்டுன் போவாங்களா தோழி உங்க ஸ்கூல்ல
ஆ டூரு ஆஹா டூர்லா இட் போக மாட்டாங் பி டி மிஸ்ஸுங்க தா ஒரு அவுங்கோ கிட்ட மட்டு பேசுவாங்கலே அவுங்கோ இது மட்டு கூட்னு போவாங்க
ஆ எங்க ஸ்கூல்ல இந்த இதுக்குலா இந்த கோயிலுக்குலா இட்டுன் போனாங்க கோட்டைக்குலா
ம்
இந்த ஸ்டேடியித்துக்கு அதுக்குலா கூட இட்டுன் போனாங்க இட்டுன் போய் எக்ஸசைஸ்லா செய்ய வப்பாங்க தோழி
ம்
உங்க ஸ்கூல்ல
எங்க ஸ்கூல்ல கூட அந் மாரி இட்ன்னு போவாங்க ஆனா போர் அடிக்
நல்லாதா இருக்கூ தோழி ஃப்ரெண்ட்ஸோட ஆ ஆனா
ஃப்ரெண்ட்ஸோட போறது நல்லாதாருக்கூ ஆனா இந்த மிஸ்ஸுங்கதா அங்க போவாத இங்க போவாத அப்டின் சொன்
ஆ நாங்க போச்சில்லன்ன வழியில இருக்கிற கடையல்லா போய் நல்லா ஸ்நாக்ஸ்லா வாய்ங் சா சாப்டுவோ தோழி நீங்க
ம் நாங் கூட சாப்டுவோ
ஆ அந்த நாள்லா ரொம்ப மிஸ் பண்றே தோழி நீங்க
ம் நா கூட இந்த அஞ்சி மா சமா ஒரு மாரி இருக்கு வீட்லே இருக்கற்
ஆ செரி எனக்கு ஒரு அழைப்பு வருது தோழி நா அப்புற பண்றே
ஆ
ம்